ஹலோ கேக்குதாக்கா
கேக்குது
ஒங்களுக்கு இன்னைக்கி ஒர்தா
லீ நா கூப்ட்டு கேட்டேண்டி ஒம்போது மணிக் கி ஓ எனக்கு செம்ம தூக்கமா
அ
அப்ப நானு கேட்ட அந்த மாரி அக்கா இன்னைக்கு ஆபீஸ் இருக்கானா இருக்குமா இருக்கு இருக்கு
ஐயய்யோ நீ அப்புடி நீ இண்ணிக்கு லீவ்தானக்கா எப்டினு கேக்க வேண்டிதான எனக்குதா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க
அந்த மாரி கேட்டுருந்தனா இல்லனு சொல்லிருப்பாங்க மேபி அனா ஆனா நா வந்து இனக்கி காலைல மெசேஜ் பண்ணிதா கேட்டே அக்கா எனக்கு ஒர்க் இருக்கா அப்டின்னு
ஆ
அப்ப வேண்டாமா அப்டின்னாங்க
அதா கூப்டு இப்போ என்னமோ சொல்லிட்ருந்தாங்க
ஆமா அந்த பேங்சைடு போடாம வச்சிருந்தனா அது போட்டுட்ருக்
சந்திக்குதா போடலயா அவே போடலயா அவே அடித்த கட்டு க
ம் நா இவுங்க ஸ்டாக்டேலி பாக்க சொல்றாங்க அதுலயே எனக்கு மூணு மணி நேரோம் போயிருது அது கன் புடிச் இவுங்க இது பண்ணனா என்ன என்ன எப்டி பண்ணுவே நேத்து பண்லாந்தா இருந்தே சேரி அதா இன்னைக்கு பண்ணிக்கலானு விட்டுட்டு பத்தா அந்த அக்கா கண்டுபிடிச்சு கூப்பிட்டுட்டாங்க
ம் ம்
நா உங்களுக்கு லீவா இருக்குன்னு நினைச்சே ஐயோ நீங்க கூப்ட்டு கேட்கம வன்டீங்களோ அப்டின்னு நினைச்சே
இல்ல இல்ல அனித அக்காவு கேட்டிருக்காங்க
அப்டியா ஆ
ஆமான்
இதுக்குதா ஒரு நல்ல மனசு வேணுன்னு சொல்றது
அனிதா அக்காவு
ட இருக்கே அதா அவங்களுக்கே ஏ ஆர் போட்டாங்கன்னு தெரல
அ இங்கே அ அனிதாக்காவுக்கு வசதி என்னயு கர்மோந்த ஸ்டேட் மேன்ட பாத்தாத எனக்கே கோவமா வரு
ஓ அந்த நூறு பேஜன்னு இருக்கன்னு சொன்னீங்களா அதுவா இன்னு முடியலைய அது அது முடியது ஆனா டெபிட்டு போடணு க்ரெடிட்டு போடணும்ல
டெபிட்லா நா போட மாட்டே கிரெடிட் தா டெபிட் கிரெடிட்டுகே எவ்ளோ நாளாகுது டெபிட்டுக்கு எவ்ளோ ஆகு
ஆனா அந்த அக்கா இப்ப டெபிட் போட சொல்லுவாங்க
நா டெபிட் கிரெடிட் மட்டு தா சொல்லியிருக்கே
ஆ
முடில போர் அடிக்குது சமாய போர் அடிக்குது நீ இருந்த எதாது ஆர்டர் பண்ணி சாப்பலா அப்டின்றிந்த நீயு வரமாட்ட அப்போ
அனித்தா அக்கா தா இருக்காங்கல்ல ஓ மூணு பேரு இருந்தா கொஞ்சோ கம்மி ஆகும்ல
ம் ம்
யார் ம் ம் வேறது பத்தி வேற பேச
நேத்து போன நேத்து போனோ உடனே உனக்கு பஸ்சு கிடைச்சிருச்சா
ஓ நா உங்களுக்கு கூப்பிட்டேனே பஸ் வச்சிருச்சு பால் அஞ்சு நிமிஷோ நின்ன
ம் நாங்க போகவே இல்ல ஆனாலு நாங்க அஞ்சு மணிக்கு அந்த மாரிதா கிளம்பனோ
அங்க எனக்கே சங்கடமா இருந்துச்சு எப்டி எனக்கே சங்கடமா இருந்துச்சுமே சேரி போலா போலானு குதிச்சாக்கலே
நாங்க வி பூட்டிட்டோ
ஆ சொன்னாங்க பூட்டிட்டு கீழே போயாச்சமா அப்டின்னு
ஆ
ஓகே அதுக்கப்றோ ஒரு மண் நாலரைக்கு தானே கிளம்புனிங்க அதுக்கப்றோ
ம்
அந்த அனிதாக்கதா என கூப்ட்டாங்க நா கிளம்புறோன்னு சொல்ட்டு அப் அப்ப தெரிஞ்சுக் ரொம்ப லேட்டா ரீச் ஆகுதாங்க
என்டி
எ வாய்ஸ் ரொம்ப லேட்டா ரீச் ஆகுதா
இல்லயே நாலதா தைக்கற
ஏனா பேசி முடிச்சு ரொம்ப நேரோ கழிச்சுதா அவுங்க கிட்ட இருந்து பதில் வருது
ம் ம்
உங்களுக்கு பஸ்ஸூ கிடச்சுதா நேத்து
நேத்து நா ஆ ஏஆர்சி தா வந்துச்சா ப்புற நான ஆமா
ப்புற நானு அனிதா அக்காவு தா அதுல ஏற்ன அனிதா அக்கா தா டிக்கெட் எடுத்தாங்க எனக்கு
அனிதாக்கா அது போகுரும் போயிரும் உங்களுக்கு
நான் அங்க இருந்து எறங்கி ஆட்டோல ஷேர் ஆட்டோ வந்துச்சு அதுல போயிட்டேன்
ஷோர் ஆட்டோ வந்துட்டு எவ்ளோ
ட்வன்ட்டி
ட்வென்ட்டி தனா
ம்
அதனால போயிட்டேன் பரவாயில்ல நிக்காம நான் போன ஒட்னே பஸ் வந்துச்சு
அப்டியா
ஹ அங்கேயே நிக்காம அங்க இருந்து அங்க எறங்குனோன்ன ஆட்டோ வந்துச்சு அதனால தெரியல
ஆமா நின்னுனு இருந்ததான் தெரிஞ்சுது இருந்தா இன்னியு ஒரு மண் நேர போயிருந்தா வீட்டுக் உட்ற நம்ம ஆ எப்பு போல டைமே ஆயிருக்கு
ம் அது எதுக்குகா அபசகுன மாரி தெரியல எப்டியும் லேட்டு தான் ஆச்சு
ஆமா பிரிண்ட் எதுவும் எடுக்க முடியதுன்னு எழுதிதர சொன்னாங்களா
பிரிண்ட் அந்த அண்ணா என்ன தெரியுமா சொல்றான்
ஆ
ஆ பிரண்ட் வந்து எடுக்க முடியும் கரண்ட் இல்லாதனால எடுக்க முடியாதுன்னா அவர் வந்து ஸ் பிரிண்ட் எடுத்து ஸ்கேன் பண்ணிதான் அனுப்ப எப்ப சொல்லறாரு அப்டின்றியா
அதுக்காக என்ன செய்துறது ஆ அப்டியா பிரிண்ட் ஆன் பண்ண முடிய வந்து பாருங்கறாரு
ஆ அந்த யூபிஎஸ் வெச்சா
ஆ ஹ யூ பி‌ எஸ் னாலும் பிரிண்டர்ல ஒர்க் ஆகாதுலே
ஓ பெளக்கு குத்துனா ஒர்க் ஆகுலே
ஆனா அவ்ளோ ஆ இழுத்துச்சுன்னா அது வந்து எமர்ஜென்சிக்கு லைட்டு அந்த மாரி துரி ஃபேனு இதுக்குதா நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க முடியு
சித்தி ஆமான்து யூ பிரிண்டர்
அ இப்பதா
நா இன்னைக்கு நான் ஆபீஸ் லீவா இருக்கும்னு நினேச்சேன்
ஜாலி லீவா இருந்தா ஜாலியா இருந்தது நல்லா நான் தூங்கிட்டு இருந்திருப்பேன்
நானே ஆர்த்தி சோரி அனிதா அக்கா வந்து கூப்ட்ருக்காங்க எட்டே கால்க்கே எட்டேகாலுக்கோ எட்டரைகோ நான் எனக்கு தெரியவே இல்ல நான் பதினோரு மணிக்கு எந்திருச்சு பாத்தப்ப தான் கால் வந்திருந்துச்சி
ம்
நானும் நேத்து நேத்து நானும் கேடக்கல நான் கேட்டுருந்த உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் அந்த அக்கா வந்துட்டு சொல்றேன் சொல்றேன்னு சொல்லி வெச்சுட்டாங்க அதுக்கப்பறம் நான் இன்னைக்கு காலையில எஞ்ச்சி இப்பதான் கேட்டேன் தூங்கி ஏஞ்ச்சதுக்கப்றதா கேக்வே செஞ்ச அப்ற வேண்டான் சொல்ட்ட ஏன்னா சிஸ் சிஸ்டம் எங்கிட்டதானே இருக்கு எங்கிட்ட எல்லா வேலையும் வாங்கிடலாம் இல்ல அதனால தான் வீட்குள்ள வர சொல்லிர்பாங்கன் நனைக்கிற
தனித்தக்காவு அத சொன்னாங்க சிஸ்டம் இருக்கிறதுனால அவ்ள வர சொல்லி இருக்க மாட்டாங்ளோ நனைக் க்ரவேஜ்
ஆமா எனக்கு அப்டிதா தோணுச்சு சிஸ்
அவுங்கதா எடுத்துட் போ சொன்னாங்களா
ஆமா பில்லிங் நீங் போயிட்டீங்னா யார் பில் போடுவா அதுக்கப்றோ திடீனு கூப்ட்டு
ம்
தமிசா நீ பில்லு அ சாரி லேப்டாப் எடுத்துட் போனீல அப்டின்னு ஆ கா எடுத்துட் போயிட்ட அப்டின்னு ஆ இங்க ஒரு பில் வந்திருக்கு போடுன்னு அதுக்கப்றோ அது போட்றது கேள் ஒரு பில் வச்சு அது போட்ட சிபி வந்தா அது பர்ச்சேஸ்லா வச்சு போறதுக் லேட்டாயிச்சு உனக் நா அமுச்சுட போற அ ஐ வில் ரை த பில்லன்னு போட்டாரு மெசேஜ் இப்ப நா ஆல்ரெடி சென்ட் அப்டி சொன்னோன்னே மெசேஜ்ச டெலிட்ட மீட்டாக்கா அதுக்கப்பறமேட் நானே ஆரம்பிச்சுட்ட ரெண்டே பில் தா வந்துச்சு எனக்கு ரெண்டோ மூணோ தா வந்துச்சு
எத்தன மணிக்கு
எல்லாமே ஒரு ஆறு மணிக்குள்ளயே வந்துருச்சு
ம்
அஞ்சரைக்கி அஞ்சரைக்குள்ளே எல்லா பில்லும் வந்து முடிஞச்சு
உம்
அப்றோ ஏழே ஏழ்ரைக்கு ஒரு கூப்ட்டாரு தன்சோ ஒரு பில் போட முடிமா அப்டி பில் போட்லாமா அப்டின்னு
ம்
ஓ ஆள் இல்லதா நா வெளிய போறேன் அப்டினு சொன்னேன் அப்போ சேரிதா சேரி அப்டின் சொல்லிஷ்டம்
ம்
அதுக்கப்றோ எந்த பில் வர்லான் நானு பாக்ல இன்னைக் நீங்க வராம இருந்துந்தா நா அந்த பில் போட்ருப்ப ஆ வராமே இருந்திருக்லா ஏன்னா என்கிட்டதா சிஸ்டம் இருக்குல்ல நானே பில் போட்ட த்த
ஆ அதுதா நானு யோஸ்ச்ச நா நெனச்ச உங்களுக்கு பில்லிங் இன்னைக் ஆர்ஜென்டா எந்த ஓர்க்குமே இல்ல எப்டின்னா தா அதுக்கப்போ பில்லிஙக் ஆள் வேனுமா இருக்கு அப்டின் நெனச்சு வர சொல்லி இருப்பாங்கனா ஆனா உங்க சிஸ் கஸ்டமர் இருந்தா நீ போடுவல
ஆமா எப்பவுமே நீங்க லீவ் இருந்தா நானே போட்டுப்ப சிஸ்டம் வீட்ல இருந்துச்சுன்னா அப்டியே பண்ணியிருக்லா
தெரில அப்ற என்னானு இவுங்ளுக் வந்து இவுங்க எப்டின்னா கவர்மெண்ட் லீவு நம்ம குடுத்துதா ஆகணும்லா இல்ல அது நமக்கு எதாது ஓர்க் இருக்கா
ம் ம் ம்
ஐ மீன் இப்ப நீ இப்போ ஒன்னோட லீவ்னா ஏனக்கு அதுல கொஞ்ச இது இருக்குல்ல உன்னோட ஃபங்க்ஷன் தான
ஆமா ஆமா
அதா நாங்க லீவ் எடுத்து நாங்க என்ன பண்ண போ
ஆந்தாலும் நீங்க வரந்தான சொல்லிருந்தீங்க
புரில என
நீங்கம்
ஆ ஆனா காலைல செம்ம தூக்கோ எனக்கு அதனால எந்திரிக்கவே முடில நேத்தே நா லேட்டா லேட் வேர ஆயிர்ச்சு இன்னிக்கு லேட் லேட் த்து நா லேட்டா தா வந்தேன்னா அந்த அக்க பத்தரைக்கு தா வந்தா அந்த அக்கா எதுவுமே சொல்லா நா என்ன ப்றோ போகும்போது எல்லா செக் பண்ணா ஸ்டேட்மெண்ட் ஒன்னு போட்றாங்கல்ல செக் பண்ணி போகும்போது ஏ அப்டி லேட்டு அக்கா பஸ்ஸு கொஞ்சோ டைமா போயிடுச்சு வரவே இல்லை அதுக்கப்புறோ அப்படிலா சொல்லிட்ருந்த அப்பறோ இன்னைக்கு லேட்டா போனா அவங்கதா ஒரு தடவ திட்டாம இருப்பாங்கன் சொல் லிட்ட நானு ஆ எ சீக் க்கிரமா கெளம்பி அவசர அவசரமா வந்தே
பஸ்ஸு கெடைச்சுதா
ஆ பஸ் எல்லா கெடைச்சுதா வரத்துக்கு எனக்கு மனசேல்ல
அப்ப நீங்க லீவ்ல லீவ் எடுத்திருப்பீங்க
லீவா இருந்துச்சுன்னா அப்படியே லீவ் எடுத்
இப்ப பாஸா எப்டி ம வேண்டிட்டே கேட்டே ஐயோ லீவா இருக்கணு லீவா இருக்கணுன்னு
ஆனா லீவா எல்லா பொயிட்ச்சே
இதுக்கு அதக்கு இருக்கு ஏன் லீவான்னு கேக்குறீங்க அந்த அந்த மாரி ஒரு மைண்ட் செட்லயே கேட்டா இருக்குன் சொன்னாங்க
எடுச்சவ்வதவே இல்ல ஆனா கவர்மெண்ட் லீவ் தா இதுக்கெல்லா விடலா
ஆ உ நா போய் சொல்ல முடியுமா தட் மீன்ஸ்
ஆ செரி உங்களுக்கு கூட குடுக்கலன்னா நா என் லீவுன்னு சொல்லா அனிதாக்காக்காச்சி குத் கடசில அந்த அக்கா லீவே எடுக்கலல்ல
அ அந்தக்கா மூ
வாங்கன் தா சொல்றே வரை லீவை கே அப்டின்னு சொல்லி பாத்துருந்தாங்கன்னா அப்ப அனிதாக்கா கம்மிதான் லீவு
இல்ல நானுனு நானுன் இந்துச்சுனா எப்டி பாத்தாலு பில்லிங் நா தானே பாக்குறே சோ அதனாலே என்ன ஒரவ் வச்சிர்க்காங்க ஓகே அந்தக்கா கே குடுக்கலன் தா நா அப்டியே யோசுச்சே நா
ஆஹ ஹ அங்க இந்துஸ் பங்க்ஷன்னு எதுவு இல்லையா
புரில
இல்லியா ஒங்க இதுல எந்த ஃபங்க்ஷனு இல்லையா
இல்ல எப்ப வருதுன் தெரில எனக்கு தெரிஞ்சி
சேரி எவ்ளோ நிம்ஷோ ஆயட்டு லெவன் லெவன்
சோ கட் ஆயிரு அதுவே
ஆமா எனக்கு வந்துச்சு ஆனா எடுக்க முடிய மாட்டிக்குதுல
ம் என்னது
பேமன்ஸ்தா
ஒ எடுக்க நம்ம எடுக்க முடியாது அவுங்களேதா ஒ ஐயோ அமைதியா இரு
இதுஎன்ன பதனொன்னே முக்கால் நிமிஷோ ஆயிட்டு இன்யு கட்ட ஆகாம இருக்கு
மணி ஆகுதா
சாப்புட போலயா நீங்க லன்ச்சு
ஒரு மணிக்கவா
இன்யு பத்
அடுத்த வர சனிக்கெழ நம்ம பிரியாணி ஆமா